ஹலோ சொல்லுங்க ப்ரோ
சொல்லுங்க உஹம் சிஸ்டர் இதுசும்மாதா சிஸ்டர் அதா ஏதான் மூவி பாக்கலாமான்ட்டு பாத்துட்டுனுக்குறேன் சிஸ்டர் அதுதா என்னனு சிஸ்டர்
செரி நீங்க மூவின்றதுனால இப்ப நம்ம எந்த டாபிக் ஹ் மியூசிக் பத்தி பேசலா இசைய பத்தி பேசலாமா பேசவே இல்லல்ல பேசலாம்னு சொன்னே இல்லயா உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எப்டி
இளையராஜா இதெல்லா ரொம்ப பிடிக்கும் தோழர் மத்தப்படி இந்த மாரி எ நல்லா எல்லா பாட்டு டைம் நல்லாருக்கு மத்தப்படி இப்ப வர பாட்டுகள்லா செரியில்ல சிஸ்டர் அதுதான் ஆ ஆனா அந்த காலத்து பாட்டுகள்
இருந்தாலு எனக்கு பிடிச்ச பாடல்லா சொல்லட்டுமா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வீர திருமகள் படத்துல வந்து பாடுவாங்க தெரியுமா அந்த செந்தமிழ்த் தேன் மொழியாய் அந்த ப அதுலயே வந்து அந்த பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாால் அந்த பாட்டு அதெல்லா கேட்டாலே அவ்ளோ டோட்டலா மைண்டே அப்செட் எனக்கு எனக்கு அப்டியே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அந்த அந்த பழைய பாடல்கள்லா கேட்கும்போது
இ கரெக்ட்டு தான் தலவரு இல்ல அந்த மாரி மூவிங்கெல்லா வாட்ச் பண்ணிருக்கிறீங்களா
நா பாத்ததே இல்ல ட படத்தெல்லா பாடல் நமக்கு தா இன்ஸ்ட்டாக்ராம் கையில இருக்குயில்லையா பழைய பாட்டுன்னு போட்டு அது பாடு வந்துட்டுருக்கு
ஆனா மத்தப்படி நிஜமாவே அந்த மாதிரி படங்கள் எல்லாமே பாட்டுங்க எல்லாமே நல்லாருக்கு
அதனுடைய கதை என்னென்னு தெரியாது அது இதிலே என்னுடைய கருத்து என்னன்னு தெரியாது நமக்கு அந்த படத்துல அந்த பாட்டு நல்லாருக்கு அது எத்தன காலங்கள் போனாலு அந்த பாட்டோட அந்த இதெல்லா மறைய சான்ஸே இல்ல
எங்க எங்க எம் ஜி ஆர் க்கு எங்க எம் ஜி ஆர் க்கு வருவோ பாக்க நல்லாருக்கு தோழர் ஏன்னா து அப்போ அந்த காலத்து இது எம் எஸ் வி தா தோழர் ஆ எம் எஸ் வி தா ஆனா அது தா அந்த இது காற்று வாங்க போனே இன்னுருக்கு
ஆ கவிதை வாங்கி வந்தே அது கூட ஸ்டோரி என்ன தெரியாது ஹீரோயினி யார்ன்னு தெரியாது எம் ஜி ஆர் பாட்டு பாட்னது டி எம் அவ்ளோதா அந்த அளவுக்கு ஆமா பாட்னது டி எம் அவ்ளோதா அது அப்படியே கொஞ்சோ எறங்கி வந்தா எனக்கு தெரிஞ்சு கே ஜே யேசுதாஸ் அவருடைய பாடல்கள் அடுத்தது அதுல வந்து அந்த முள்ளு மலரும் பாட படத்துல செந்தாழம்பூவே பாட்டு ஆ அந்த பாட்டு வந்து இப்போ கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த பாட்ட கேட்டுட்டுபோனா அந்த இதுக்கே போய்ருவோ நாமெல்லா புரியுதுங்களா அந்த எடத்துக்கே அந்த அந்த மாரி ஒரு நெலமையில நாம இருக்கிறோன்
உள் உள்ள இருக்கிற அந்த கருத்தே வ லிரிக்ஸே வேற மாரி இருக்கு
உண்மை தான் அதே மாரி எம்ஜிஆர் என்பது எம்ஜிஆர் பட படத்துல ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்திருக்க இப்போ ரீசனா போய் பார் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி அதுல வரும் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு
உம் ஆஹ் ஆமாமா ஆமாம் தோழரே
ஐயோ அதெல்லாம் ரொம்ப நல்ல பாட்டு ரொம்ப மறக்க எம்ஜிஆர் பாட்டிலே அந்த மாரி எம்ஜிஆர்ர
எனக்கு ஒரே ஒரு எனக்கு ஒரே ஒரு பாட்டு இப்ப நீங்க இப்படி இவ்ளவு நீங்க இது இது பண்ண எல்லார நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணு இருக்குது நான் ரொம்ப துக்கத்துல போயிட்டோந்ர் தோழர் நான் அந்த பாட்டு கேட்பேன் தோழர் எனக்கு இந்த பாட்டு மயக்கமா கலக்கமா அந்த பாட்டுத்தோழர் இருங்க ஆஹ் இரு இருங்க தோழர் என்னும் சருங்க படம் பேர் வந்து சுமைதாங்கி
ஆனப்
ஆம்மா ஆம்மா ஆம்மா தோழர் சுமைதாங்கி படம் பேரு மய் சூப் பரா இருக்கும் தோழர் அவன் ரொம்போ கஷ்டப்படுவான் அந்த படத்துல நீங்க ஃப்ரீயா இருந்தீங்ன்னா என்னக்காது எப்பயாது அத
கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லிட்டீங்களா இப் ப நா கண்டிப்பாக வாச்சி
ஒன் டைம் வாச்சிப்
அஹ் செரி இப்ப வந்து நம்ம இப் இப்ப பேசுனதுல்லா சும்மா ஹிட் டான நம்மளுடைய நடிகர்கள் அதெலா இப்போ நம்ம பேசினதெல்லா இப்ப ஹிட்டே ஆவம நகைச்சுவையிலயே இருந்து ஒரு பாட்டு ஹிட்டாயிருக்குன்னா அது எவ்ளோ பெரிய விஷ்யம் அந்த மாரி நீங்க
யாரு இந்த பா பாத்து சொல்றீங் ளா அவரு சர்வர் சுந்தரம் அந்த இதுல சொல்
நான் சர்வர்சுந்தலம்ஸ் இல்ல இல்ல எதிர் நீச்சல் படம் நாகேஷ் சார் ஹீரோ
ஆஹ் இல்ல இல்ல தோழர் கரெட்டு தா ஆஹ் அந்த பாட்டும் ஓகே அடுத்து இன்னொரு பாட்டும் அவ இன்னொரு பாட் டு வரும் தோழர் அது நல்லாருக்கும் அதேதான் நாகேசு அதேதான் இன்னொன்னு எனக் டப்புனு வர்ல தோழர் ஜிங்க் கரெட்டுதா
எனக்கு வந்து இதெல்லா வந்து அப் டியே ஆள் மனசுல படிஞ்ச பா இதுல அதலா அதனால் டக்கு டக்குன்னு வந்துட்றே இருக்கு அந்த மாத்ரி எனக்கு அதெல்லாம் அப்டியே மறக்க முடியாத ஒரு பாடல்கள் அதெலாம் பழைய பாடல்லலா சொன்னா உம் ஆஹ் ஆம்மா ஆம்மா ம்மா உண்மதான் தோழர் உண்மதான் தோழர் அது வந்து சர்வர்சுந்தரம் படம் இப்ப நா சொன்னது வந்து எதிர் நீச்சல் அதுல வந்து ரொம்போ வறுமை கோட்டுக் கீழே இருப்பாரு மாடிப்படிக் கீழே நிப் ப்பாறு எல்லாருக்கிட்டயும் போய் சாப்பாடு கேட்பாரு அதெல்லாம் ஆமா நான் பார்த்தேன் எனக்கு அந்த பழைய படம் பாக்கணும் ஒரு அந்த மைண்ட் செட் வந்தாலே ஒடனே யூடியூப்ல போட்டு நம்ம எடுத்து பார்க்க வேண்டியது தான்
அவ்வளதான் தோழர் கரக்ட்டு தான் தோழர்
அந்த படத்துல அந்த பாட்டுக்காகவே அந்த படம் பார்க்கற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அந்த நாகேஷ் சாரோட அந்த பாட்டு எனக்கு அந்த அளவுக்கு நானே முதல்ல நம்பவே இல்லே அந்த பாட்டுக்கும் அவரு சம்பந்தமே இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஆமா அதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அது நாகேஷ் சாரோட படமா அப்படின்ட்டு
ப்ப நான் பாக்குறேன் தோழர் நானும் உங்களுக்காக நான் பாக்குறேன் அத
பாருங்க பாருங்க தோழா கண்டிப்பா பாருங்க தோழா பார்த்துட்டு சொல்லுங்க அதே மாதிரி எஸ் பி பி யோட ஃபர்ஸ்ட்டு ஹிட்டான பாட்டு தான் அந்த ஆயிரத்தில் ஒரு அடிமைப்பெண் படத்தில எம்ஜிஆர் சார் பாட்ணாரில்லே ஆயிரம் நிலவே வா
ஆஹ்ஹா
அதுதான் எஸ் பி யோட ஃபர்ஸ்ட் தமிழ் பாட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் பாட்டு அவருடைய
உம் ஆனா அவரு நெறைய எத்தனையோ பாட்டு பாடியிருக்கிறார் தோழர் அவரு அந்த மாதிரி அவரு லிரிக் இருக்கறதிலேயே இந்த வாலி தோழர் அப்புறம் இந்த நா முத்து க்குமார் இவங்க எல்லாம் இருக்கிறப்பல்லாம் நல்லா இருந்துச்சு தோழர்
உண்மதான் இப்ப நாசா என்ன போல பாட்டு எழுதுறாங்க
கரெக்டு தான்
இப்ப சமீபத்துல இப்போ வந்த பாட்டுல பின் நீங்களெல்லாம் இப்ப பாடிட்டு இருக்காங்கல்ல ஏதோ ஒரு பாட்டு முட்ட கலக்கினு அப்படின்னு படு ஒரு பாட்டு ஆஹ் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்கு அதுல ஏதாவது கருத்து கருத்து ஏதாவது இருக்கா அதுல
கருணாஸ் பையே நடிச்சு இருக்கான் தோழர் ஆமாம் தோழர் அதுதா இது எங்கே தோழர் அது இந்த மாரி ஜென்ரேஷனுக்கு ஜென்சி வேற வந்துட்சி தோழர் அதனால இப்டி ஏத்துட்டாங்க தோழர் அவுங்களும் காலத்துக்கு ஏற்ப மாறிக்கிறாங்க ஆனா ரஜினி ரொம்ப பாவம் தோழர்
ஏன் தோழர்
ஏன்னா அவரு அவருடைய இளமை காலத்துல எல்லா வயசான கதாபாத்திரமாவே நடிச்சுட்டாரு
ஆமா உண்மதா உண்மதா
பிற்காலத்துல இளமையாவே
ஆமா இப்பவும் அவருடைய படம் ஆறிலிருந்து அறுபது வரை கேட்டிருக்கீங்களா
அது பாத்துக்கிறேன் தோழர்
பாத்திருக்கே அதுல ஃபஸ்ட் பாட்டு ஃபஸ்ட் ஒருத்தங்கள லவ் பண்ணுவாங்க அதுல ஒரு பாட்டு வரோ அது அடுக்கு மொழியாக பீல் வருமே இங்க இருக்கு இங்கே வரமாட்டேங்கிது அந்த பாட்டும் அது நல்லா இருக்கோ ரொம்ப நல்லா இருக்கோ அந்த பாட்டு ரஜினியோட பாடுவாங்க அவுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டும் ஆறிலிருந்து அறுபதுவரை பாடத்துல
ராஜா என்றார் மந்திரி என்
ஆஹ் அதுல வரும் ப்ரோ அதுல வரும் தோழா ஆனா ஆனா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படோ பஸ்ட் லவ் பண்ணுவாரு ஒரு பொண் னா ஒர்க் பண்ணிட்டிருக்கும் போது அதுல ஒரு பாட்டு வரோ அதுவு நல்லாருக்கோ அதே மாரி சிலுக்கு மேடம் கூட ஒரு பாட்டு வருங்க அவ அவர் வந்து அவர் கூட வந்தா அந்த பாட்டு இவ்வளோ ஹிட் ஆச்சு அப்டின்னுலா நெனச்சிட்டு இருந்தே நானு அந்த அளவுக்கு ஹிட் அந்த பாட்டும்
அது கூட அப்பல்லா நல்லா இருக்கும் தோழர் ரஜினியோட தமிழ் அவுங்க ரெண்டு பேரும் சேந்து நடிச்சது ஒரு இது
கமல் நெக்ஸ்ட் பேசணுன்னா கமல் ஸ்ரீதேவி காம்பினேஷன் ரொம்ப எனக்கு புடிக்கோ அவுங்க பாட்ட வந்து சிவந்த மண்ணு இல்ல சிவப் அது ஏதோ ஒரு பாடோ இருக்கு அதில கமலு ஸ்ரீதேவியும் ஒரு பாட்டு இவ மெட்டி எடுத்து குடுக்க குடுக்க அவுங்க பாடிட்டே வருவாங்க கமல் நல்ல பாட்டு சிப்பி இருக்குது மு இது அப்டின்ட்டு அந்த பாட்டு ஆ படம் பெரு
ஆ அதுதான் த அ தோழர் நீங்க நீங்க அந்த படமும் நா சஜ்ஜஷன் பண்றே நீங்க அதுவும் பாருங்க இன்னைக்கி உங்களுக்காக நான் ரெஃபர் பண்றோ
பாக்குறே
அது நல்லாயிருக்கூ தோழர் பாட்டு
நா வசிப்பி இருக்குது முத்தம் இருக்குது இருந்து பார்க்க நேரம் இங்க எடுத்து குடுத்து அவுங்க பாடிட்டு இருப்பாங்க
ம்
இப்போ கடைசியா எனக்கு ரொம்ப பிடிச் பச்ச பாட்டு வந்து விஜய் சேதுபதியும் தலைவன் தலைவி படத்தில அந்த பாட்டு வருது இல்லையா அது கொஞ்சோ பரவால்ல ஆமா அது கொஞ்சோ பரவால்ல அது கொஞ்சோ பரவாயில்ன்ட்டு அந்த பாட்டு கொஞ்சோ கொஞ்சோ பிடிக்கும்னுட்டு கொஞ்சோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு காமடியா
கரெக்ட்டு தா நானு தல தோழர் ஆயிரத்தில் ஒரு ஒன் டூக்காக வெயிட் பண்ணுறே தோழர் ஆத்த இல்ல தோழர் பழைய படமா இவ செல்வராகவ ஆ தோழர்
ஆமா ஆமா ஆ அதுல ரெண்டாவது பார்ட் வரு ஆ
ஆமாம் தோழர் அதுக்காக தா தோழர் பாத்து னுக்கிறே ரொம்ப மோஸ்டா மோஸ்டா அதான் தோழர்
நம்ம பேசினா கூடிய சீக்கிரமாவே டைம் போற மாரி ஒரு ஃபீல் ஆகுது என மத்த மத்த காலர்ருக்கிட்டலாம் பேசும்போது டைம் பாத்து பாத்து பேச பேசிட்டு இருக்கேன்னா டைம் போறதே தெரியல தோழர் ஆயிடுச்சு பத்து செகண்ட் ஆ பத்து நிமிஷம் ஆயி
உங்க கூட பேசனது ரொம்ப சந்தோஷோ தோழர் எனக்கூ அது தெரில இன்குலூடிங் மீ ஆல்சோ மீண்டும் சந்திக்கலா நம்ம
கண்டிப்பா தோழர் நாளைக்கு சந்திக்கலா வணக்கம்